அ கேக்குதாத்த
ம் கேக்குது செல்லோ சொல்லுங்க பாப்பா அழுதுட்டாளா அதா ஓடிட்டே
தேவமூ
அ இப்போ ஓகேம்மா அவுங்க அண்ணா விட்டுட்டு மேல வந்துட்டானா ரெண்டு பேரு கீழ வெள்ளாண்ட போனா அங்க அவுங்க அண்ணா வந்துட்டா அவ அண்ணா விட்டுட்டு வந்துட்டான்ட்டு ஒரே அழ
அண்ணன் தங்கச்சி பாசம் போல
ஆமா பாச த்துக்கும் பாசோ சண்டைக்கு சண்ட அடி ஒத எல்லாமே இருக்கு
நல்லாருக்கு அது அந்த பேரண்ட்ஸ் ஒருத்தவங்களாலலா சமாளிக்க முடியாது
ஆமா எப்புடினா ரெண்டுமே இருக்கு கேப் எயிட் இயர்ஸ் கேப்பா சோ ரெண்டுமே இருக்கு சண்டைக்கு சண்டை அண்டர்ஸ்டாண்டிங் அவன் வந்து பாப்பாவ கொஞ்சுிட்டான் என்னை மட்டும் கொஞ்ச மாட்டுறீங்க பாப்பாவ மட்டும் கொஞ்சுறீங்கன்னு பொசசிவ்வாகுறான் அ பாப்பா அதுக்கு மேல
ம்.
ஓ. சொல்லு சொல்லு
இல்ல எப்படின்னா பா அண்ணன் தங்கச்சி இருக்கும்போது கூட பாட்டி தாத்தா யாரா இருந்தாங்கன்னா இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஜாலியா விளையாடுவாங்க அது இனிமே பாட்டி வந்து கத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் ரெண்டு பேருமே குஷி ஆய்டுவாங்க
அ ஆ இங்க பாத் இ ஆமா எங்க தாத்தா இல்ல எங்களுக்கு பாட்டி மட்டும்தானே அ அதனால தாத்தா இருந்தவரைக்கும் பையனுக்கெல்லா ரொம்ப இப்ப வரைக்கும் அவங்க அவரு எப்படி இறந்தாரு அவங்களோட நினைவுகள் அவங்க பையனுக்கு அப்ப வந்து டூ தோஸண்ட் பிப்டின் போர் இயர்ஸ் தான் போர் இயர்ஸ்ல அவங்க தாத்தா இறந்துட்டாங்க தம்பி போர்இயர்ஸ் இருக்கும்போது ஆனா அவ்ளோ மெமரி பவர் அவனுக்கு இருக்கு அந்த லாஸ்ட் அந்த டெத் அந்த டெத்தை எப்படி போச்சு எப்படி இறந்தாங்க எப்படி அவரு மூச்சு வாங்கிச்சு எல்லாம் கரெக்டா இப்ப வரைக்கும் சொல்லுவான் அதே மாரி அவங்க தாத்தா ஷேர் பண்ண கதைங்கல்லாம் இப்போ சொல்லி காட்டுவான் எனக்கு தாத்தா அப்பவே சொல்லிக் கொடுத்திருக்காங்க அந்த போர் இர்ஸ்ல நடந்தது இப்போ அவனுக்கு லெவன் இயர்ஸ் ஆகுது ஆனா இப்போவும் ஞாபக வச்சு சொல்லி காட்டுவா
அவ வந்து அவள பாசத்தை காமிசிட்டா
ஆ அதே மாரி இப்ப ஒன் மந்த் பத்து எங்க மம்மி டாடி வீட்டு்ல இருந்தானா அங்க தாத்தா கேரக்டர் இருந்ததா
ம்.
பொண்ணுக்கு இப்பதா தாத்தா என்ற கேரக்டரே பார்க்கிறா இங்க தாத்தா என்ற கேரக்டரே கிடையாது அதனால அங்க போனுன்னு தாத்தா கேரக்டர் பாத்தும் தாத்தா தாத்தா தாத்தா தாத்தாதா அவளுக்கு ஊட்டி விடணும் தாத்தா பக்கத்துலதா தூங்கணும் தாத்தா கூட வாக்கிங் போணும் இப்படியே இருந்தாலா எங்க டாடி ஒரு மாதிரி யிட்டாரு நீ ஒரு மாசத்துல கிம்பிடுவே கிளம்பிட்டு பிறகு எனக்கு இங்க போர் அடிக்க போது நான் இதே யோசிச்சுட்டு இருக்க போறேன்னே சொல்லிட்டரு சரி என்ன பண்றது
திரும்ப போயிடுறங்க
அ அங்க இருக்க முடியாது ஹோல் இயர் எல்லாம் கஷ்டம் அத மந்த்லி அத இயர்லி ஒன்ஸ் மே மந்த்து மட்டுமே கண்டிப்பா மம்மி டாடி வீட்டுக்கு போயிட்டு ஒன் மந்த் இருந்துட்டு வந்துருவேன்
ம்.
இங்க ஸ்கூல் சட் செட் ஆயிடுச்சு எனக்கும் எங்க ஸ்கூல் செட் ஆயிடுச்சுனால அந்த பக்கம் வர முடியறது இல்ல
ம்.
ஓ
அப்புறம் உங்க எம்ஃபில் கதை சொல்லுங்க
எம்பிலா அதுதான் அது அங்க போயிட்டு எழுதி அரியர் நாற்பத்தி ரெண்டு பேஜ் எழுதினதோட முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கரெக்டா அப்போ பாசயிட்ட
ம்
அதுக்கப்பறம் காலேஜ முடிச்சிட்டு எம்பிள் சர்டிவிக்கேடோட காலேஜ்கு போனா நெட் ஸ்லிப்ட் வேணும் நெட்டு ஸ்லிப்ட் இருந்தாத காலேஜ் குள்ள வர முடியும் அப்படின்டாங்க இந்த ஊர்ல அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பாத்தனா டென்தவுசண்ட் தான் தருவோனுடாங்க அடக்கடவுளே எனக்கு நான் ஸ்கூல்லயே பிப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்கினேன் நீன்னா காலேஜ் வந்துட்டு எனக்கு டென் தௌசண்ட் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு வேனவே வேணா நான் ஸ்கூல் பக்கமே போறேனேட்டு அவ்ளோதான் அத்தோட காலேஜ் மறந்துட்டேன் இப்ப எம்பில் நோ யூஸ் எம் பில் படிச்சது யூசே இல்ல வேஸ்ட்டு நீங்க டைரக்டா எம் எஸ் சி முடிச்சுட்டு பிஎச்டி படிக்கலானுட்டு ஒரு சட்டம் போட்டாங்க ஒரு போர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பேக்கு அதனால எனக்கு எம்ஃபில் சர்டிஃபிகேட்டு வேஸ்ட்டு
இப்ப பிஎட் படிக்க போறீங்களா
பி எட் பண்ணிட்டே
ஆ
ம் ம்மா ஏன்னா இப்ப ஸ்கூல் தான் நம்ம கம்பல்சரி ஆயிடுச்சு அதனால பிஎட் கரெக்டா கொரோனா டைம்ல தான் போட்டேன் நான் போட்டவும் கொரோனா டைம் வந்ததுனால பர்ஸ்ட் இயர் புல்லாவே கொரோனால போயிடுச்சு அந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வச்சாங்க பத்தியா அதுவும் செம்மையா இருந்தது ம் கொஸ்டின் பேப்பர் கரெக்டா வாட்ஸ்சாப்புல அமுசிடுவாங்க ஷேர் பண்ணிடுவாங்க ஆ கரெக்டா டூ ஹார்ஸ் நீ என்ன வேணா பாத்து எழுதிக்கோ புக்க பார்த்து எழுதிக்கோ அந்த கரெக்டாத்து திரி ஹார்ஸ் டைம் அந்த த்ரீ ஹார்ஸ் ஃப்ட் டீன் மினிட்ஸ் குள்ள போட்டோ எடுத்து நீ வந்து மெயில் அமைச்சிடணும் அதான் கான்செப்ட்
அனா நம்ப நம்பொ பாத்து எழுதிடுவோம்
இப்ப பாத்துதான் எழுதணும் ஏ சொல்லிட்டாங்க நீ பாத்து எழுதிக்கோ அது என்னன்னா எங்களுக்குட்டு ஒரு ஒரு சின்ன கேங்கா நாங்க ஃபார்ம் பண்ணி ஒரு நாலு அஞ்சு பேர் ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டோம் அதுல லைன்னா ஏன்னா யார் யாரு என்னென்ன ஆன்சர்ஸ் எங்க தேடுறதுக்கே டைம் ஆயிடும் இந்த ஓபன் புக் டெஸ்ட்னு கேள்விப்பட்றப்ப பாரு றோ அதுதான் ரொம்ப கஷ்டம் எங்க இருந்து எடுப்பாங்கன்னே தெரியாது அதனால அந்த குரூப்ல வந்து டக் டக் டக்டன்னு பேஜ் நம்பர் போட்டாங்க யாருக்கெல்லாம் என்னன்ன கொஸின் கிடைக்குதோ அந்த அந்த பேஸ் நம்பர்ஸ் போட்டுடாங்க சோ கடகடவென போட்டாங்கோ க கட கட னு எழுதி ஆ போட்டோ எடுத்து அத அலைன் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்புறதுக்குள்ளயே அந்த டாக்குயுமெண்ஸ் ஸ்கேனரு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிப் ஆப்பெல்லாம் டவுன்லோட் பன்னி கரட்டா எடுத்து அந்த நேம்பன்றது ஃபையில் சேவ்பன்றது கரட்டா ஃபையில் பண்ணோம் இது மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல்லாம் கரெக்டா போச்சா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு நல்ல கதை அன்னைக்கு அந்த நா உங்க எக்ஸாம்ஸ்னா பத்தி சொல்லு எப்படி உங்க எக்ஸாம்ஸ்னா நடக்கும்
நாங்க வந்து செம்ம எல்லாம் வந்து சும்மா பயங்கரமா எழுதுவோம் என்ன எழுது வேனா எங்களுக்கு தெரியாத ஆனா எழுதிட்டு வந்தோ
ம்
இப்ப வந்து ரீசண்ட்டா நாங்க எழ்துன எக்ஸாம் வந்து செம் டூ செம் டூல வந்து எங்களுக்கு ஆறு பேப்பர் அந்த ஆறு பேப்பர்ல வந்து நாங்க என்ன எழ்துனோன்னா ஈ வி எஸ் லா வந்து கத கதையா ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் அப்றோ ஓஷன் லேயர் அப் அது அந்த மா தா ரொம்ப ஜாலியா இருக்கு ஆனா இங்க நாங்க படிச்சது ஒன் னு ஆனா எங்களுக்கு கொஷ்ஷின் பேப்பர்ல வந்தது ஒன்னு நாங்க டேரெக் கொஷ்ஷின்ஸ் தா நாங்க பாத்துருக்கோ டிப்ளிமேஷன் அப்டினு ஒரு கொஷ்ஷின் இருக்கு அப்டி அது டிப்ளிமேஷன்ற வார்த்த வந்தாலே அந்த கொஷ்ஷினுக்கு அந்த ஆன்சர் எழுதுவோ ஆனா இப்போ வந்துட்டு டிப்ளிமேஷனுன்றதே நாங்க வந்து வித்யாசமா எ ரொம்ப எப்டி சொல்றதுன்னா ஆ இ ஆ இப்ப வந்து ரவீன்ற ஒர்த்தரு இந்த மாரி டிப்ளிமேஷன்ல இருக்காரு இந்த மாதிரி அப் டின் சொல்லி இது பண்ணுவாங்க அத வெச்சி கண்டுபுடிச்சி எழ்துறதுக்கு இதா இந்த கொஷ்ஷின்தா இதுக்கு அப்டின்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சி போஷன்ல ஸ்ட்ராடோஸ்ஃபியர் இந்த ஸ்ட்ராடோஸ்பியர் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கனுவாங்க ஆனா எங்களுக்கு என்ன து ஸ்டேடோஸ்பியர்னா என்னன் தெரியாது அப்பறொந்தா நாங்க வந்து எங்க கேங்கா நாங்க இ எக்ஸாம் முடிஷ்ட்டு இது பண்ணம் போது எ டிஸ்கஸ் பண்ணம் போது சொல்லுவாங்க ஸ்டாடோஸ்பியர்னா அந்த ஓசோன் லேயர் தா அத எழ்திட்டு வந்தாலே மார்க் தந்துருப்பாங்கனுவாங்க அப்பதா ஐயையோ சேரி
ஆ
இத விட்டோமே அப்டின்ட்டு இருக்கு அந்த மாதிரி ஏ நல்லாவு போகு ஆனா தமிழ் எக்ஸாம் தா லாஸ்ட் எக்ஸாம் ஒண்ணுமே படிக்கில பா எக்ஸாம் முடிய போது ஜாலியா இருக்குன்ட்டு நா அன்னைக்கி காலைலதா ஒக்காந்து அஞ்சு யூனிட்மே படிச்சோ
அப்பா
ஃபாஸ்டா வந்துட்டு லாஸ்ட்ல அஞ்சு யுனிட்டுமே பட்ச்சோ பச்சி அதாவ்து நா தனியா பச்சிருந்தா பச்சிருக்க முடியாது ஆனா ஆறு ஏழு பேர் ஒன்னா இருந்து அவளுக்கு தெரிஞ்ச கொஷ்ஷின் நா சொல்லி தந் அ எனக்கு சொல்லி குடுத்தா எனக்கு சொல்லி எனக்கு தெரிஞ்ச கொஷ்ஷின் அவளுக்கு சொல்லி குடுத்த அந்த மாதிரி சொல்லி க்க சொல்லி குடுக்க எங்களுக்கு வந்து எ ஓரளவுக்கு புரி புரிஞ்சி அது அத வச்சு கத எழ்த ஆரம்பிஷ்டோ மீனாட்சி அம்மன் கோயில்னா அது எங்க இருக்கு மதுரைல இருக்கு அது வந்து எவ்வளோ ஹைட்டா இருக்கு
ம் ம் ம்
நந்தினு ஒரு இருக்கு அது அந்த நந்தினால என்ன யூஸு அ அப்றோ நந்தி கீழ வந்து லிங்கோனு இருக்கு அந்த லிங்கொ வந்து ஆ ம் குளிர் காலத்துல வெப்பத்த குடுக்கு வெப்பத்தான காலத்துல குளிர குடுக்கு
ம் ம் ம்
வெச்சி படிச்சி ஆ யானா எழுதிட்டோ எப்டியு முஷ்ட்டோ முஷ் ச்சு அவள்தா அவள்தா அப்டின்ட்டு ஜாலியாயிட்டோ
கிரேட் ஆனா இது ஃப்ரெண்ட்ஸா பண்றது நல்லா இருக்கு ஒரு ஒரு யூனிட் ஒண்ணொன்னு படிச்சுக்கங்க அ இந்த டூ ஹார்ஸ்ல ஆளுக்கு என்னென்ன இம்பார்ட்ன்ஸ் இதுதா யூனிட்ல இருக்குன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாவே நம்பளுக்கு டைம் ஆ சேவ் ஆகு சொல்லுவாங்க
ஆனா இதெல்லா இதெல்லா விட எங்களுக்கு என்ன ட்விஸ்ட் நடந்துச்சுன்னா நாங்க தேர்ட் யுனிட்ல ஒரே ஒரு கொஸ்டின்தா பச்சோ கப்பலுன்ட்டு ஆனா எங்களுக் கேட்டதுக்கு இல்ல அங்க இந்து அ கப்பல்லிந்து எறக்கப்படக்கூடிய அயன்ஸ் அதாவது இந்த மெட்டல்ஸ் ஃபேல்ஸ் அதெல்லா வந் எக்ஸ்பேன் பண்ணுங்க அப்டின்ட்டாங்க எங்ளுக்கு என்ன பண்ணுன் தெரியாது வெறு ஒரு விஷ்யொந் தெரியு ஏற்று மதி பண்ணி எறக்கு மதி பண்ணாங்க சேரி இத வெச்சு ட்டு அது வச்சு எழுதிட்டோ ஆனா என்ன வரப்போது
அவ்ளோதா இப்ப க அதுல கப் கப்பலு ஒரு வார்த்த இருக்குல கப்பல்ல இருந்துமே ஆரம்பிச்சு அப்டியே ஏற்று மதி இறக்கு மதினு முடிக்க வேண்டியது தா
ஆ அது அதா பண்ணு வேற வழியே இல்ல எங்களுக்கு
ம்
அது ஒன்னு கேட்டாங்க ஓகே ஆனா அதுலே பி கொஷின் ஒண்ணு கேட்டாங்க பி கொஷின் வந்து பார்ட் டெக்னாலஜி பத்தி சொல்லுங்க எக்ஸ்பேன் பண்ணுங்க வை இப்போ வ இப்ப ரீசன்டா வந்த டெக்னால்ஜி பத்தி எக்ஸ்ப்ளேன் பண்ணுங்க நாங்க எங்களுக்கு வந்து கைவினை ஒண்ணு தெரியு கால் வினை தெரியு அத வெச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணோ கைவினைனா அ கையில வெச்சு சுத்தி பண்றாங்க
ம் ம் ம்
கால் வெச் க்குனைனா அ ரொம்ப ஹாடா இருக்கக்கூடிய விஷியங்கள வந்து கால் மூலமா அடிச்சு எதோ பண்ணுவாங்க அத வெச்சு நாங்க ஆனா இப் ப்டியோ எழ்திட்டோ
அ டாப்பது ரெண்டு பேஜ் கிட்ட ஃபில் பண்
ஆ இது ஃபில் பண்ணியாச்சு அதெல்லா பக்காவா பண்ணுவோ பண்ண முடியாத் து
பரவால்ல பரவால்ல சூப்பர் சேரீ மா சேரிடா பாப்பா ஓகே பத்ரோ டேக்ஃகேர் ம் ஃபா ஃபாய்மா ம்